ஹலோ! ஆ கேக்குதுங்ளா
ஆஹ கேக்குது நல்லாருக்கீங்களா
ஆஹ நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கேன் சாப்ட்டாச்சா
ஆ இல்லங்க இனிமேதா சாப்ட்டணும் நீங்க சாப்ட்டீங்களா
இல்ல நானும் இனிமேல் தா சாப்டணும் செரி உங்ககிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு செரி கால் பண்ணி பேசிட்டு அப்பறமா சாப்டலான்ட்டு கால் பண்ண
ஓ சரிங்க சரிங்க என்ன சமையல் இன்னிக்கி ஓ எங்க வீட்லயும் எங்க வீட்ல சாம்பார் அப்ளம்ங்க அவ்ளோதா இன்னிக்கி
சரி சரிங்க சாம்பார் ரசம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல்
பரவாயில்ல நீங்க இவ்ளோ செஞ்சிருக்கீங்களே நா வெறும் சாம்பார் வ வச் ட்டு அதுலயே காய் கொஞ்சம் போட்டு செய்வோமா அப்டியே சேர்த்து ஊட்டிறது தனியா இவ்ளோ பொரியல் செஞ்சா பையன் சாப்பிட மாட்டான் சின்ன பையன் தா எல் கே ஜி படிக்கிறான் அவன் சாப்பட மாட்டானா ஆ சேர் நம்ம தனியா செஞ்சோம்னா அவனுக்கு இதுல சாம்பாரோட போட்டோனா அதோட சத்து எல்லாம் உள்ள இறங்கிரும் பாத் துக்கோங்க அப்ப அப்டியே சேர்த்து குடுத்துறலாம் அப்டியாச்சும் கொஞ்சம் போதே அப்டி சொல்லி ட்டு இப்டில்லாம் பட வேண்டியதா அவன் நம்மலாது அந்த காலத்துல ஆமாங்க ம் நம்மளா அந்த காலத் துல ஏதோ கொஞ்சோ நம்மளுக்கு வந்ததாவது கொஞ்சம் ஹெல்தியா வந்துச்சு இப்ப வர அந்த பழங்களா இருக்கட்டும் காய்கள இருக்கட்டும் எதுவுமே நல்ல சத்தா வருதான்னு கூட நம்மளுக்கு தெரியலயே ஏன்னா அவ்ளோ கலப்படங்கள் எல்லாத்லயும் இருக்கு ஆ ஏன்னா ஒரு ஒரு அறுபது நாள் வளர வேண்டிய ஒரு காயா இருக்கட்டும் ஒரு பழமா இருக்கட்டும் அத இப்ப சீக்கிரமா வளர வைக்கணும்ன்றதுக்காக என்னென்னமோ பண்ணி வைக்கிறாங்க அதுலயே பாதி ஊசிய போட்டு மருந்த குடுத்து அத சீக்கிரமா உருவாக்குறாங்கன்னா அது எவ்ளோ மருந்துதா இருக்கும் பாத்தீங்களா
ஆமாங்க ஆமா ஏன்னா அப்பல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீரை ஆகட்டும் ஒரு காய்கறி ஆகட்டும் ஓ பெருசா மருந்தெல்லாம் போட மாட்டாங்க மருந்தையே போடாமதா வந்துட்டு விளைவிப்பாங்க அதுதா நம்ம சாப் ட்டு வளர்ந்தோம் ஆனா இப்ப இருக்க குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா மருந்து அத விட அப்பத்து உள்ள ஸ்நாக்ஸுக்கு இப்ப இருக்க ஸ்நாஸ்க்கு எவ்ளோ வித்தியாசோ
டிஃப்ரென்ஸ் ஆமா ஆமாங்க அதாவது அந்த காலத்துல கொஞ்சம் நல்லா சாப்பிட்டே இப்ப நம்ம நம்ம அம்மா மாறிங்க இல்லங்க என் எனக்கு நா முக்கியமா சொல்லுன்னா எனக்கு ஏ ஆ அம்மாக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் கூட இல்ல அவுங்க வந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவ்ளோ வேல பரபரபரப்புர பாத்து குடுப்பாங்க நா என்னன்னா அந்த கொஞ்ச வேல பாத்ததுக்கே அம்மா ஐயோ ஆத்தா அப்டின்ற மாறி உக்காந்துருப்பங்க ஐயோ அப்டி அ அந்த மாரிக்கு நம்மளுக்கு நம்ம உடம்பு அப்டி ஆயிடுச்சு அப்போ நம்ம பிள்ளைங்க எல்லா அந்த காலத்துல வரும் போது என்ன கஷ்டப்படுவாங்கன்னு ஆ நம்ம ஆனா பாக்கும்போது நம்ம ஹெல்தியா குடுக்குற மாரி இருக் ஆனா அது ஹெல்த்தி இல்லனு நம்மளுக்குமே தெரிது ஆனா வேற என்ன பண்ற முடியும் அப்டின்ற மாறி எல்லாம் போயிட்டு இருக்கு நீங்க குழந்தைங்களுக்குல்லாம் எப்டி எப்டி குடுப்பீங்க ஏதாச்சும் ட்ரீக்கு
ட்ரீக்குன்னா அவுங்க பசிக்கும் போது குடுத்தா போதும் என் பொண்ணுக்கு டூ இயர்ஸ் ஆகுது சின்னவளுக்கு பெரியவ வந்துட்டு இப்ப பிப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா அதனால அவ அப்டியே சாப்டுக்குவா இது வந்துட்டு என்னன்னா இவ நம்ம குடுத்தா சாப்ட மாட்டா அவளுக்கா பசிசாதா சாப்டுவா அதுலயு ஸ்நாக்ஸ் ஸ் இருந்ததுனா போதுங்கிற மைண்ட் செட்ல சு திட்டு இருக்கு எங்கடா ஸ்நாக்ஸ் கெடைக்கு ஸ்நாக்ஸ் இல்லைன்னா அன்னைக்கு சாப்டுவாங்க ஸ்நாக்ஸ் இருந்ததுன்னா அத மட்டு மட்டுமே அந்த நுனிப்புல் மேய்ற இதுமேறி அத மட்டு மேஞ்சிட்டு அப்டியே உக்காந்துக்கு இல்லன்னா அழுது புடிச்சாது ஸ்நாக்ஸ் வேணு அப்டினு அது அவங்க அக்கா இருந்தா ன்னா அதாவது அந்த இது பேப் பாக்கெட் ஐட்டம்ஸ் தா அது வேணும்பா ஃப்ரூட்ஸ் வந்துட்டு போ என்னைக்கு ஒ ஒரு நாள் போனா போதே அப்டிங்கற மாறிதா சாப்டுங்க ஆனா முடிஞ்ச வரைக்கு ஃப்ரூட்ஸ் அந்த மாறெல்லா குடுத்து பழகிட்டோம்னா பிரச்சன இல்ல அவளுக் க்கு அப்டித்தா நாங்க பண்ணோ பெரிய பாப்பாக்கு ப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கு அந்த மாறியே தா அதிகமா குடுத்தோ அந்த பாக்கெட் ஐட்டம்ஸே கண்ல காட்ல இப்ப வந்து இவ பெருசானதுனால இவளுக்கு கொஞ்ச கொஞ்ச கடைக்கிலா போனா தெரியறதுனால கொஞ்ச வாங்கி கொடுத்து பழக் பழக்கியாச்சு அவன் என்ன சாப்புறாளோ அதே தான் வேணுங்கிற மாறி அந்த லேசு அந்த மாறி இருக்கிறதெல்லா அவளுக்கு குடுத்ததே கெடையாது மூணு வயசு முடியிற வரைக்கு சாக்லேட்டே கண்ணுல காமிச்சு வளத்தல இது இப் இப்பவே வந்துட்டு டைரி மில்கு அது இது எல்லாமே பேரு தெரிஞ்சு பழகிறுடுச்சு அத வாங்கி குடுக்க சொல்லி கேட்டு பழகிடுச்சு அத பாத்து என்ன பண்றதுனே தெரில
இப்ப எங்க பையனுக்குமே நாங்க சாக்லேட்டே குடுத்து பழக்கல கடைக்கு போனா சக்லேட்டே கெடையாது இப்ப‌ ஆனா தாத்தா பாட்டிங்க வரும்போது என்ன ஆயிடுச்சுனா அப்டியே அவங்க கூட போவாங்களா அவங்ககிட்ட ஏதாச்சு ஒன்னு கைய கட்றது நம்பகிட்ட இது மாறி எதாச்சு கைய காட்னா நம்ப வாங்கி தர மாட்டோ அவங்கிட்ட கைய காமிச்சி அவங்க நைஸ் பண்ணி அப்டி வாங்கி ட்டு வந்துறது வீட்டுக்கு அப்ப நம்ப அப்டியே அங்க சாப்பிட ஆரம்பிக்கிறது நம்ம வேணானு சொன்னாலு அவங்களு கேக்க மாட்டாங்க எதையாச்சு வாங்கி குடுத்துருவாங்க அப்டி பழக ஆரமிச்சதுதா பெஸ் இல்ல இப்ப ஸ்கூலு போம்போது ஸ்நாக்ஸ் குடுக்க சொல்றாங்க அ நம்ம வந்து ஆ ஃப்ரூட்ஸ் எல்லா கட் பண்ணி வச்சோனா ஃபுல்லா சாப்புறது இல்ல ஒன்னு ரெண்டு வச்சிட்டு வந்துறது அதே ஸ்நாஸ் எதாவது குடுங்களே சிப்ஸ்சு கிப்ஸ்சு ஏதாது குடுத்தா அப்டியே இப்ப ஆத்திரமே புதுசா இருக்க மாறி இருக்கு அந்த மாறி இருக்கு
ம் இது கொண்டு போனதுக்கான அறிகுறியே இருக்காது
ஆமா அப்டி வாஷ் பண்ணி கொண்டு வந்த மாறி இருக்கு
ஆமா இதுவே ஒரு சுண்டலோ இல்ல வேற ஏதது ஒரு ஃப்ரூட்ஸோ வச்சோம்னா அப்டியே திருப்பி கொண்டு வருவாங்க
ஆமா நம்ம மெனக்கெட்டு ஐயோ பிள்ளை செரி இங்க சாப்பில்ல போற எடத்துல எங்கேயாச்சு அங்க பசங்க எல்லா சாப்டுவாங்களே அவங்கள்ட்ட இருந்து பழகிப்பாங்க அப்டின்ற மாறி நம்ப ஒரு மைண்ட் செட்டோட இது பண்ணுவோ பாத்தனா அவங்க அதுதா அங்க போனாலுமே சேரி கொஞ்ச கொ நொறுக் நொறுக்குன்னு கொஞ்ச கொஞ்ச நொறுக்கி சாப்டுட்டு மீதியெல்லா அப்டியே கொண்டு வர்ற மாறி கொண்டு ஆனா ஏதோ ஒரு சந்தோஷ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நூறு பெர்சன்ட்ல ஒரு ஒரு இருபத்ஞ்சு பெர்சன்டாவது போச்சு வயித்துக்குள்ள அப்டின் ற மாறி அந்த ஒரு சந்தோஷ ஆ ஆமா சிப்ஸ்சு கொண்டு போனா அது நூறு பெர்சன் சாப்டாலுமே அது ஒன்னு ஜீரோ தான் நம்ளுக் கு எதுமே அது புரோஜன கெடையாது அப்டினு இருக்கும் போது ஏதோ ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டாவது உள்ள போச்சே பரவால்ல அப்டின்ற மாரி தா இருக்கு ஆனா சில டைம் பாத்தீங்கன்னா மேம் மேம் வந்து கொஞ்ச ஸ்டிட்க்டா இருந்து எல்லாத்தையு சாப்ட வச்சு அனுப்புறாங்க எவ்ள நேர தா அவங்களு ஒரே பசங்களே பாத்துகிட்டு இருப் நிப்பாங்க பாருங்களே எத்தன பசங்க இருப்பாங்க ஆமா அதனால என்னைக்காச்
படிக்கிற ஸ்கூல்ல ஒவ்வொருத்தங்களு டிபன் பாக்ஸ் கொண்டு போய் காமிக்கணு அதாவ்து அந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்களா இல்லனா திட்டுவாங்களா அதனால வீட்லயே வந்துட்டு நீ கம்மியா வச்சு வுடு ஃபுல்லா சாப்புல்லேன்னா வாங்க டிஃபன் பாக்ஸ ஓபன் பண்ணி காமிக்கணு மிஸ்ஸு கிட்ட அப்டின்டு ஒரே அழுகையா இருக்கு இப்ப கொஞ்சோ பெரிய கிளாஸ் போனதுனால அதெல்லா பாக்றது இல்ல போல
பாக்றது இல்ல இருந்துமே இவங்ளுக்குமே பாக்குறாங்க இருந்தாலு சின்ன பசங்களே நம்ம போர்ஸ் பண்ணி சாப்ட வச்சா எது வாமிட் பண்ணீற போராங்க ஏனா பு எல் கே ஜினும் போது புதுஸ் புதுசா வராங்க எல்லாருமே ஆ பஸ் பசங்க கொஞ்சோ நேரத்துல அவ்ளோத்தையு நம்ம போர்ஸ் பண்ணி சாப்ட வச்சா எங்க வாமிட் பண்ணிட போறாங்க ஒடம்பு சரியில்லாம போயிட போவுதுன்றனால அவங்களாலயு ஸ்ட்ரிக்ட்டா பண்ண முடியல எ பைய எல் கே ஜி ப்ரீ கே ஜி படிச்சா அவ ஒரு ஸ்கூல்ல அங்க வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கூல்லயே தா தருவாங்க ஆ அவ வந்து ச்சா ஆ அவ வந்து சன்னால சாப்டவே மாட்டாங்க அங்க போனதுலருந்து கேரட்டு பீன்ஸா இருக்கட் சன்னா பச்ச பயிறு ஏனா அவங்க காலைய பிரேக் ஃபஸ்ட்டு என்ன குடுக்குறாங்கன்னா ஆ இப்போ ஒரு இட்லி குடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து சாம்பார்ல வெ க காயோட சேத்து குடுக்றாங்க அப்டியே கேரட் பீன்ஸ் எல்லாத்தையு சேத்து வெரவி அப்டியே ஊட்டி வுட்ருவாங்க போலருக்கு பசங்களுக்கு அப்புறமா சப்பாத்தி சப்பாத்தி கூட சன்னா அந்த இது வச் வச்சு குடுக்குறாங்க ஆ அப்ரோ கிச்சடி செஞ்சு அதுல காய் போட்டு குடுத்தனால அவனுக்கு அந்த அந்த பயிர் வகைகள் எல்லாமே நல்லா பழகிடுச்சு இப்ப வீட்டுக்கு வந்து குடுத்தாலுமே அவ சாப்பிட்ற மாதிரி கொஞ்சோ நல்லா வந்துட்டா அந்த மாரி ஆயிடுச்சு நல்லாருந்துச்சு ஆனா அந்த ஆ ஆமா அந்த ஸ்கூல நல்ல வேல பிரேக்ஃபாஸ்ட் குடுத்து அவங்களே கொஞ்ச பழக்கி விட்டுட்டாங்க எல்லா ஒடு கொஞ்சோ இந்த ஸ்டார்டிங் அந்த ஃபுட் நம்ளுக்கு அதுதான தேவ அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே அதுலதா இருக்கு அப்டின்னும் போது நா சேரி இந்த அளவுக்கு பழகிட்டா அப்டின்றது கொஞ்சோ ஹாப்
ஹாப்பி ஆமா ஏனா ஏதாவ்து ஒன்னு நம்ம ஹெல்தியா சாப்ட்டாங்னாலே நம்ம
ஆமா ஆமா ஆமா கண்டிப் பாங்க ஏனா இப்ப முட்டையுமே அவ சாப்பிட பால்லா அவ குடிக்கவே மாட்டாங்க ஃபீட் பண்ற அளவுக்கு அந்த பால் குடிச்சிட் இருந்தா ஃபீடிங் ஸ்டாப் பண்ண பிறகு அவ பாலோட ஸ்மெல்லே அவனுக் பிடிக்க நம்ளோட அந்த பேக்கெட் பால் குடுக்கும் போது அவனுக்கு சுத்தமா அது பிடிக்கவே இல்ல ஒரு வருஷோ பாலே குடிக்கலங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த்ச்சு ஏனா கொழந்தைங்களுக்கு இந்த சத் து இந்த போனோட சத்தே பால் தான அப்றமா எதோ ஏதோ பண்ணோங்க ஆ அப்றோ அம்மா ஒரு நாள் சொன்னாங்க நாட்டு சக்கரைய ட்ரை பண்ணிப்பாரு நார்மல் சக்கர குடுத்து அவ ட்ரை பண்ணி குடிக்கவே இல்ல அ நாட்டு சக்கரைய போட்டு ட்ரை ட்ரை பண்ணி பாரு இல்லனா அப்பின்னு க சொல்லும் போது நாட்டு சக்கரய போட்டு அது கூட இந்த மால்ட்டுல்லா வித்தாங்க அம்மாவே வீட்ல மால்ட்டு ஸ் செய்வாங்க அனால அவங்க அப்டியே வாங்கி அத கொஞ்சோ கலந்து அப்டியே குடுக்க ஆரம்பிச்சு இப்பெல்லா இப் இப்பதா பால் குடிக்குவே ஏனா எனக்கு மத்த இந்த ஆர்லிக்ஸ் ஆகட்டும் வேற ஏதாச்சு அது குடுக்குறதுக்கு விருப்போ கெடையாது ஆமா அந்த சுகருக்கான அந்த கிரேவிங்ஸ் வந்து அதுலயே அடிக்ட் ஆயிடக் கூடாது அப்டின்றதா அவனுக்கு வந்து இந்த கடைசியில நா கண்டுபிடிச்சது என்னன்னா அவனுக்கு அந்த பாலோட ஸ்மெல் பிடிக்கல அப்டியே பாலா குடிக்கும் போது நாட்டு சக்கரைய மிக்ஸ் பண்ணி குடுக்கும் போது அந்த லைட்டா தா போடுவே நாட்டு சக்கர ஆனா அவனுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகி அந்த ஸ்மெல் வராததுனால அத ஈஸியா அடாப்ட் ஆகி குடிச்சுக்கிறா அப்படின்றத் மட்டு தெரிஞ்சுச்சு
நானு அப்டித்தா பண்ணே பாப்பாக்கு சின்ன பாப்பாக்கு அவளுக்குமே வந்துட்டு பால் குடிக்கிறதுக்கு சுத்தமா புடிக்காம இருந்த டைம்ல வந்துட்டு சேரி எதையாவது ஒன்னு பண்ணி நாட்டு சக்கரையு போட்டே அதுக்கப்பறமா அது கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக் கு அவங்க அக்கா பூஸ்ட் குடிச்சாலு எனக்கு அதுதா வேணு பூச்சு தா வேணு அப்டின்ட்டு ஒ ரே அழுக செரி ஓகேன்ட்டு பேருக்கு லைட்டா சும்மா எடுத்து அவ முன்னாடி அவ கேப்பா இங்க சக்கரை எடுத்தியா இங்க அது எடுத்தியா இல்ல இது எடுத்தியா மிக்ஸ் பண்ணும் போது வந்து என்ன தூக்கு தூக்குன்னு தூக்கி அதெல்லா காமிச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி அவங்க கண்ணு முன்னாடியே கலக்கி குடுத்தோம்னாதா குடிக்குதுங்க எப்புடி எல்லா அட்வான்ஸா இருக்குதுகன்னு பாருங்க
ம் ம் ம் செரி சேரிங்க அப்பற வேற ஏதாச்சு ஸ்நாக்ஸ் மாரிலா ஏதாது ங்களா ஆ நைன் மினிட்ஸ் ஆயிருக்கு
ஹலோ
ஆ ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது இன்னு ஒரு தாட்டி செகண்ட் இருக்கும்ன்னு நெனைக்கிறே
ஆமா ஆமா ஒரு ஃபார்டிஃபை தா ஆகுது நைன் ஃபார்ட்டி ஃபை தா ஆகுது து ஆமா டென்னாது பேசுனாதா
ஆமா ஆமா ம்
அதுதா ஸ்நாக்ஸ் மாரி நீங்க எதுவும் வேற எதுவும் ட்ரை பண்ணுவீங்களா
ஸ்நாக்ஸ் மாரினா எப்டின்னா உங்களுக்கு நெறைய ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணிட்டே தா இருப்பாங்க ம் நம்ம அடுத்த கால்ல பேசுவோ அத பத்தி ஏனா இப்ப டைம் ஆயிடுச்சு பேச ஆரம்பிச்சனாலு முடியாது பாதில நிக்கிற மாரி இருக்கு நா உங்களுக்கு மறுபடியு கூப்புடுறே
ஆ ஆ ஓகேங்க பாய்
ஓகே ஆ